வணக்கம் லா
ஆ நலமா இருக்கோ நீங்க நலமா இருக்கீங்களா
உ நலமா இருக்கோ சொல்லுங்க தோழி இன்னைக்கு எத பத்தி பேச்ல த
உ நறைய பேர் வீட்டுல எல்லா ஆ சாப்டே தோழி இப்ப நறைய பேர்ல வீட்டுல உள்ளவங்களுக்குள்ளயே நறைய பிரச்சனைகள்லா வருது வீட்டுக்குள்ள உள்ளவங்கள்டே நறைய பிரச்சனைலா நடக்குது இல்ல தோழி அத பத்திப்பண்ண உங்களுக்கு தெரிஞ்ச கருத்த சொல்லுங்க தோழி ஆ எதனால பிரச்சன குடும்பத்துக்குள்ள எதனால பிரச்சன வருது அப்பிடி ம்
ம் இப்ப வந்துட்டு ம் நம்ம வந்து இப்ப அதிகமா பாக்கறது எப்டின்னா ன்னு இப்ப அதிகமா பாக்குறோ அதுக்கு வந்து காரணம் வந்துட்டு ஒருத்தவங்கள ஒருத்தவங்க வந்து புரிஞ்சுக்காம இருக்றதுன்னு சொல்லலாந் தோழி இப்ப வந்துட்டு இப்ப ஆ இப்ப இருக் இருகாங்க இப்ப கணவன் மனைவி இருக்காங்கன்னா இப்ப வந்து நீ பெருசா நா பெருசா அந்த மாதிரி இருக்க கூடாது ஆ ஒருத்தவங்க விட்டு குடுத்து போகணு அதாவது ஒவ்வொரு எடத் த்துலய்மே இப்போ. ஒரு ஒரு பிரச்சன நடக்குதுன்னா அதுல வந்து யாருக்கு மேல வேணாலு தப்பு இருக்கலா அப்டி இருக்கும்போது இல்ல ஓ மேலதா தப்பு இருக்கு இல்ல எ மேல தப்பு இருக்கா அப்டி இல்லாம சரி பரவாயில்ல வுடு. யாரு மேல தப்பு நா என்னா உட அடுத்த வாட்டி நம்ம பாத்துக்கலா அந்த மாதிரி அ விட்டு குடுத்து போகணு தோழி அப்புற வந்துட்டு நம்ம அ அந்த ஒ உறவுங்கிறது வந்து சண்ட இல்லாம இருக்காது. அதுக்கு எப்பவு எந்த எப்டியாப்பட்ட உரவா இருந் உ அதுல சண்டங்கறது, கண்டிப்பா வரதா செய்ய
உ கண்டிப்பா தோழி
ஆனா நம்ம சின்ன சண்டக்காகவே, அந்த உறவே நம்ம இல்ல வேணா அப்டின்னு சொன்னாலு நம்ம சண்ட சரி பண்ணி அது அபு சேந்து வாழ்றதுதா உண்மையான வாழ்கை அத பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க
ஆமா தோழி இப்ப நீங்க சொன்ன மாரியே இப்ப நா குடும்பத்துக்கு குள்ள நீ பெருசா நா பெருசா நீ சொல்றதுதா வந்து சிறந்தது நா சொல்றது தப்பு அப் அப்டிங்கிற, ஒரு போட்டி வந்து குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு போட்டி பொறாமை அப்படிங்கிற ஒன்னு வந்து இருக் க்க கூடாது. ஒரு குடும்போ அப்டின்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து. இருக்கிறது தா கண்டிப்பா வந்து ஒரு குடும்பத்தில வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை அப்டின்னு சொல்லுவே இப்ப பே அ. கணவன் மனைவிக்குள்ளதா சண்ட அப்படிங்கறது இல்ல இப்ப பெத்த பிள்ளைங்க பிள்ளைக்கு அப்பாவுக்கு சண்ட நடக்கலா அம்மாவுக்கு பொண்ணுக்குஸ் சண்ட நடக்கலா அந்த மாதிரி ந நறைய சண்டை கள் வந்து குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டே தா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஒரு புரிதல் இல்லாதது. அப்பின்னு சொல்லலா இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப சண்ட போ ஒன்ன நீ பண்றது வந்து எனக்கு பிடிக்கல, அப்படினுதா வந்து அதப்பத்தி பேசிக்கிட்டே. சண்ட போட்டுட்டே இருக்கிறத விட்டுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷோ வந்து அதுக்கான நேரத்த ஒதுக்கி ஒ நோ கூட உக்காந்து ஆ உனக்கு என்ன பிரச்சன எதனால நீ இப்டி பண்ணுற ஆ எதனால நீ இப்பில்லா நடந்துக்கற, எது இது எதுக்காக வந்து இப்டி சண்ட போடுற பேசுற அப்டின் சொல்ட்டு அவுங்களுக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனைய வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணு இல்லையா அத விட்டுட்டு நீ நீ இது மாத்ரி பண்ணிட்டியா அப்படின் சொல்லிட்டு தன தன தனன்னு பேசி
தா ஆனா அம்மா பிள்ளைக்கு நடுவுல சண்ட வருது இதெல்லா நீ சொல்றது சரிதா இதுல வந்துட்டு ம் இப்ப வந்து அம்மா பிள்ளைங்களுக்கு நடுவுல சண்ட வருதுங்கறது வந்துட்டு ரொம்ப ஒரு எப்டி சொல்றது நா அது ஒரு சண்டையோன் நெனைக்கிறே ஏனா வந்துட்டு அவுங்க அம்மா வந்து அடிவா அம்மா வந்துட்டு இவ்ள நாளா அந்த ம் எப்ப வளத்து வந்து கொஞ்சோ ரொம்ப ஒரு கடின உழைப்பு போட்ருப்பாங்க இல்லையா அதே மா அப்ப வந்து அவுங்க வந்து அவுங்க வந்து அந்த குழந்தைங்கிறது வந்து ஒரோ ஒரு சின்ன பிள்ளதான அப்போ வந்து இந்த எடத் என்ன கேட்டா வந்து அவுங்க விட்டு குடுக்கலா அம்மாங்கிறவங்களோ அப்பாங்க இருக்கவங்களோ அவுங்க வந்து நம்மளோட சின்ன கொழந்தைங்கிறதுனால நம்ம விட்டு குடுக்கலா அதே மாத்ரி குழந்தைகளு சரிதா நம்ம என் நம்மள பெத்தவங்கதான அந்த மாத்ரி நீங்களு எடுத் த்லா அவுங்க விட்டு குடுக்கலா
ம்
ட்டு நானு விட்டு தரமாட்டே நீயு விட்டு தரமாட்டேங்கிறப்ப எடத்துலதா அதாவ்து நா தான ஒன்ன பெத்தே நீ என்ன எப்டி என்ன சொல்லலா அதே மேன் நா உங்களோட சின்ன பிள்ளைங்க எப்டி என்ன சொன்னா அந்த மாத்ரி இருக்கிற எடத்துலதா பிரச்சன இன்னு அதிகமாகுதே தவிர அதுல அந்த பிரச்சன குறைக்கிறதுக்கான ஒரு வழியே அதுல இருக்க மாட்டிங்குது தோழி
ம் ஆமா கண் கண்டிப்பா தோழி இப்ப வந்து அந்த பிரச்சனைய வந்து நாம சுலபமா முடிச்சுக்கணு அப்டின்னா நா சொன்ன மாரி பேசலா அ கொ கொஞ்ச நேரோ அவுங்களுக்கான நேரம் ஒதுக்கி பேசலா இன்னோனு வந்து நம்மளே இவுங் கூட இருந்து யோசிச்சு பாக்கலா எதனால வந்து அவுங்க வந்து இப்டி பண்றாங்க என்ன பிரச் செர் நா நம்ம மேல எதாவ்து தப்பு இருக்கா நம்ம வந்து வந்து நம்ம எதாவ்து மாத்திக்கணுமா அவுங்களுக்கு புடிச்ச மாரி நம்ம நடந்துக்கணுமா இப் இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து இப்ப கணவன் மனைவிக் குவிக்குள்ள அதிகமா சண்ட வருதுன்னா துல மன கணவன் மனைவிக்குள்ள வந்து சாப்பாடு வந்து சரியா இல்ல நீ சமைக்கிறது எனக்கு புடிக் கில நீ இப்ப பேசறது எனக் புடிக் கல நீ வந்து என்னை கேக்காம வந்து இங்க போற அங்க வ ஒரு சில கணவர் வந்து புடிக் காது ச கணவருக்கு அ என்னட்ட சொல்லாம வெளில போற நீ என்னிட்ட இந்தந்த ஒரு வா ர்த்த வந்து சொல்லிட்டு போனா என்ன அப்டின் கேக்குறப்ப ஒன்னுட்ட எதுக்கு நா சொல்லணு நா உன்னிட்ட சொல்லனுங்கற அவசியம்லா இல்ல எனக்கு புடிச்சிருக்கு நா பண்றே அப்டிங்கற மாரி பேசக்கூடாது ஆமா நா சொல்லாம போய்ட்டே அது த ப்புதாங்க இத இந்த காரணத்துக்குனால நா போய்ட்டே அப்புன் சொல்ட்டு பொறுமையா சொல்லிட்டு நாம பண்ணது தப்போ நம்ம வந்து சொல்லிட்டு ஒரு வேள சொல்லிட்டு போயிருக்கலாமோ இங்க அப்புட்னு சொல்லிக்கணு அப்டிங்கறத நம்ம நெனைச்சுக்கணு இன்னொன்னு வந்து நம்ம புரிஞ்சக்கணு ம் அப்ப அவுங்களுக்கு ஒரு சாப் பாடு இந்த சாப்பாடு புடிக்கலையா நாம எத மாத்திக்கலான் சாப் பாட்ட வந்து நம்ம வேற விதமா சமைச்சு குடுக்கோ அவங்களுக்கு புடிச்ச மாரி சமைச்சு குடுக் சமைச்சு குடுக்கோ கொஞ்சொ நேரோ அவுங்ககிட்ட உக்காந்து பேசோ நம்ம இன்னிக்கு ஃபுல்லா என்ன நடந்தது அப்பின் சொல்ட்டு பேசெ ஒரு ஆம்பளய பொறுத் த்த அளவுக்கு அவுங்க அவுங்களுக்கு வந்து வெளியில பெய்டுவாங்க வெளியில வந்து நாலு பேர்ட்ட பேசுவாங்க பழகுவாங்க அவுங்களுக்கு வந்து அதுலுயே வந்து நேரம் போயிடூ இப்ப ஒரு பொண்ணு ஒரு பொண்ணெ எடுத் துக்கும்போது ஒரு மனவிய எடுத்துக்கும் போது அவுங்க வந்து வீட்லயேதா இருக்கிறாங்க ஃபுல்லா வீட் ட்டு வேலய பாத்துக்கிட்டு தன்னோட குழந்தைகள பாத்துக்கிட்டு சம் சமைக்கிறது அப்டின்னு சொல்லிட்டு இ அதுலேயே நேரம் போயிடுது இல்லயா அவுங்ககிட்ட ஓ உக்காந்து பேசுறதுக்கோ அவங்களோட பிரச்சனைகளை கேக்குறதுக்கோ யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி ஆ அப்டிங்கிற மாரி நெனப்பாங்க அப்டி இருக்கிறப்ப ம்
இதுல வந்துட்டு நீங்க சொல்றத் ஆ இதுல என்னன்னா வச்சுக்குங்க இப்போ அதாவது கார இப்ப ஒரு லைஃப் நம்ம ஒர் ஒரு மனைவி சமைக்கிறேங்க அந் சாப்பாடு நல்லால்ன்னா அது உடனே ம் ஒரு நல்லால்ல சாப்பாடு என்ன சமைச்சிருக்க அந்த மாரி சொல்லாம அவுங்க வந்து சொல்லி் கொடுக்கலா இல்லயா இது மாரி சமைக் இது மாதிரி சம அது மாதிரி ஏன்னா கண்டிப் இப்ப வந்து இந்த நா அப்டின் ஒரு நாள் லீவ் தராங்க ஆ அப்டி இல்லன்னா சும்மா இருக்க டயத்துல இந்த மாரி சொல்லி தரலா இல்லயா அப்படி சொல்லித்தரூ போது அவங்களுகு ஆனா வந்து அதல ஒரு புரிதலூ அதிகமாகூ அதுக்கப்புறோ ஒருத்தவங்கள ஒருத்தவங்க இன்னூ அதிகமா நேசிப்பாங்க ஈசியா நம்ம தப்பாத்த சமச்சாலூ நம்மள திட்டாம அவுங்க சொல்லி தராங்க அந்த மாதிரி அதேம்
ஆ ஆமா நீங்க சொல்ற மாரி அத பொறுமையா கூட சொல்லலா ஒத் ஒரு அன்பா சொல்லலா இது எனக்கு புடிக்கல இதுல கொஞ்சொ உப் உப்பு அதிகமா இருக்கு இதுல கொஞ்சொ காரம் அதிகமா இருக்கு ஆ இத வந்து கெறைச்சிக்கோ அடுத்த டைம் பண்ணூ போது இத இப்டி பண்ணாத அப்படின் சொல்லிட்டு சொல்லலா அத விட் ஏன்ன செல பேர் வந்து மூஞ்சில அடிக்கிற மாரி பேசுவாங்க இல்லயா
ம் ம்
அந்த மாரிலா பேசுறத நம்ம கொஞ்சொ தவி தவிர்த்துக்கிட்டோ அப்டின்னாக்கவே குடும்பத்துக்குள்ள எதுவூ பிரச்சனைகள் இல்லாம இருக்கூ தோழி
அதாவது நா ஆண் நீ பெண் அந்த மாரி ஒரு ஒரு நா என்னைக்குமே நா மேல நீ ஒண்ணூ இல்ல அந்த மாதிரி இல்லாம ரெண்டு பேரூ அதல சரிசமமா இருக்கணூ அதாவது ஒரு தோழர்கள் மாதிரி இருக்கணோ எங்க இப்ப எங்காச்சூ வெள்ள போறோமா அத் சரி போய்டிட்டு வா புடிச்சா நீ பேயிட்டு வா அதாவது ஒரு நம்பிக்கை வைக்கனோ இல்லயா நீ எங்கிட்ட சொல்லிட்டுதா போனோ இல்ல நீ கண்டிப்பா எங்கயூ தப்பா எங்கேயூ போப் போறதில்ல நீ பேயிட்டு வந்து கூட நீ வேணா பேயிட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி சொன்னா கூட அது ஒன்னூ பிரச்சன இல்ல அந்த மாதிரி ஒரு புரிதல் வேணூ அதே மாதிரி ம் ஒரு ஒரு ஒரு ஆடம போட்றாங்கன்னா கூட உனக்கு புடிச்சிருந்தா நீ போட்டுக்கோ அந்த மாதிரி சொல்லணோ அதே மாதிரி இப்ப அவங்க இப்ப எப்படி இருந்தாலூ கணவன்தா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்கப்போ அவங்க காச வந்துட் இது நம்ப நம்மதா உரிமய செலவு பண்ற அளவுக்கு அவுங்க நமக்கு வந்து சுதந்திரோ தரணூ நீ எப்படி செலவு பண்ண இவ்ளோ காசு நீ ஏன் செலவு பண்ணேன்ட்டு நம்மள்கிட்ட வந்து அவங்க வந்து அந்த கணக்கு கேக் கூடாது ஏன்னா எப்படி இருந்தாலு அவங்க குடும்ப தலைவிங்கிறவங்க அவங் கண்டிப்பா எ அது குடும்பத்துக்கு தேவையான செலவு மட்டுதா அது வந்து ஒவ்வொரு கணவனும் திரி வீட்ல உள்ள இந்த நான் நான் தாப்ப சம்பாரிக்கிறேன் நீ வந்து வீட்டுலதா இருக்க அப்டி இருக்கங்க வந்து ஒவ்வோருத்தவங்களு இத புரிஞ்சிகின்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி சில பேர் சொல்லுவாங் சில ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க வீட்டுக்கு கணவர்லா சொல்லுவாங்க ஆ உனக் என்ன நீ வீட்ல தானே இருக்கற சம்பார்ச்சு பாத்தாதா தெரியு நம்ம ஒரு ஆயிர
ம் ம் ஆமா தோழி ஆமா கண்டிப்பா இப்ப வந்துட்டு சொல்றாங்க இது மாதிரி ம் அ அம் நீ வீட்லதானே இருக்கன்னு அதாவது அவங்க வந் செல இதுல வந்துட்டு பாதி பெண்கள் வந்து விருப்பப்பட்டு வீட்டுல இருப்பாங்க நா வீட்டுல இருக்கே இன் மாரி நீங்க வேலைக்கு போங்கன்னு ஆனா சில பெண்களுக்கு வந்து விருப் எனக்கு வீட்டுல இருக்கு புடிக்கலங்க ச்சிருக்க இல்லையா நா வேலைக்கு போறே அந்த மாதிரி அவங்க கேக்கிறப்போ சரி ஓகே ஒனக்கு இது புடிச்சிருக்கா நீ செய்யிங்கற அளவுக்கு சுகந்தரோ கொடுத்தாலே போது ஆனா இப் இப்ப இருக்கிற ஆண்கள்லா எப்படி இருக்காங்கன்னா ஆனா எல்லாரையு சொல்ல முடியாது ஒரு சில ஆண்கள் பரவால் நீ வீட்ல இருந்துகோ நா தா வேலக்கு போர இல்லையா நீ வீட்ல இந்துட்டு பாத்துகோ நீ புள்ளைகள பாத்துகிட்டா போது அந்த மாதிரி சொல்றாங்க இது வந்துட்டு நம்ப கணவர்களையு குத்து சொல்ல முடியாது ஏனா மனைவி வந் து வெள்ளப் போய்யி கஷ்டபட கூடாது நீ வீட் லியே இருந்துக்கோ அந்த மாரி நனைக்கிறவங்களு இருக்காங்க இல்லையா ஆனா பாதிபேர் எப்படி நனைகிறாங்கன்னா நீங்க வந்துட்டு ம் அதாவது நீ வந்து எனக் கீழே தா இருக்கனு நீ சம்பாரிக்க ஆரம்ஸ்டீனா நீ என்ன மதி க்க மாடே அந்த மாரி நனைக்கிறவகளு இருக்காங்க ஆனா எப்படி இருக்குன்னா ரெண்டு பேரு வந்துட்டு ஒரு அ தோழர்கள் மாதிரி இருக்கணு எங்க போனாலு
டு ஒர் ரெண்டு பேரு மனசு விட்டு பேசணு எதா இருந்தாலு மனசு பேஸ்னு அதா அ புள்ளைங்களு நல்லா வளரு அப் ப்பா அம்மா எப்படி இருக்காங்கன் பாத்தா புள்ளைங்க வளருங்கிற பட்சத்துல அவங்க ரெண்டு பேரு ஒத்துமையா இருந்தா அத பாத்து பிள்ளைக பாத்து அவங்க எதிர்காலத்துல அவங்களு அதே மாதிரி இருப்பாங்க உம்
கண்டிபா தோழி இப்ப பாத்தீகன்னா பெற்றோர்கள்ளு சண்ட போடும்போது பிள்ளைங்களோட மனசு வந்து அது ரொம்பவே பாதிக்குது அப்டின் நம்ம சொல்லா இல்லையா அ அது படிப்புல வந்து கவன செல்த்த மாட்டாங்க பாத்தீகன்னா ஸ்கூல் போறா பள்ளிக்கு பள்ளிகளுக் போறாங்க அப்படின்னாகா அந்த ஹோம் ஒர்க்க பண்ணிட் க்க மாட்டாக பள்ளிகள்ல வந்து அ சந்தோஷமா சிரிச்சு பேசி நண்பர்களோட இருக் க மாட்டாங்க உம்முன்னு அவ்ங்க வந்து அத பத்தியே நம்ம நம்ம அப்பா அம்மா சண்ட போட்டுகிட்டாகளே நம்ம அம்மாவ நம்ம அப்பா அடிச்சிருவாகளோ அ அந்த மாதிரி வந்து அ வீட்டுல நடக்கறத பத்தியே யோசிச்சுட்டு அவங்களுக்கு வந்து படிப்புல கவனம் இல்லாம போயிரு இல்லையா
ஆமா கண்டிபா கண்டிபா இதுல வந்துட்டு குறிப்பா ஒரு விஷ்ய என்னனா வச்சுங்க நம்ம வந்து அ முடிஞ் நம் முதல்ல சண்ட போட கூடாது அப்படி சண்ட போட்டா கூட அ குழந்தைகளுக்கு முன்னாடி சண்ட போட கூடாது ஏன்னா அவங்க வந்து இப இப்ப சின்ன வயசு இல்லையா ஆமா அவங்க வந்து எது பாக்கறாங்க எது கேக்குறாங்க அதுதா அவங்க மனசுல அதிகமா பதியு அப்ப சின்ன பிள்ளைங்க முன்னாடி நம்ம சண்ட போற்றோன்னா அது வந்துட்டு அவங்க வாழ்க்கை ரொம்ப பாதிக்கு
அ கண்டிபா தோழி இந்த இணைப்புல நீங்க ரொம்ப முக்கியமான கருத்துக்கள்லா என் கூட பகிர்ந்துகிட்டீங்க தோழி ரொம்ப நன்றி தோழி வேறொரு இணைப்புல நம்ம சந்திக்கலா இ